ஹலோ
ஆ சொல்லுங்க
எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க
நல்லாருக்கே பசங்க ஸ்கூலுக் போ போயாச்சா
எனக்கு ஒரு பொண்ணு இப்ப தா ச்சு வந்திருக்கே
சரிங்க சரிங்க எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பைய
ஆ சேரிங்க தோழி
சேரிங்க ஆ படத்துகெல்லா போனீங்களா இப் போ
இப்போ ரீசண்டா எந்த படத்துக்கு போல எம் போணுன் சொல்லி ட்ருக்கே இப்போ இந்த மந்த்ல போலான்னு முடிவு பண்ணி வெச்சிருக்கே இன்னு போல போணு நீங்க ரீசண்டா இந்த படத்துக்கு போய்ட்டு வந்தீங்க
அ படத்துக்கி ப்ப ரீசண்டா எங்கியு போலங்க பசங்கள வெச்சிட்டு கொஞ்ச கரெக்டாருக்கு கோப்ரேட் பண்ண மாட்டிகிறாங்க தேட்டர்ல போறதுக்கு அதனால வீட்லதா பாத்துக்கிட்ருக்கோ அ போணு படத்துக்கு ஆ நம்ப அமேசான்ல தா வந்திருக் ல்ல அஜீசன் ட்ரைமு நெட் ஃபிளிக்சு அந்த மாதிரி பாத்துக்கிட்ருக்கோ
ஆஹ் செரிங்க செரிங்க தோழி செர் செர் என்ன படம் பாத்தீங்க நீங்க இப்போ
ஆஹ் கருப்பு வந்துச்சுல்ல அது இப்போ ரெண்டு நாள் முன்னாடி தானே விட்டாங்க அமேசான்ல அது பாத்த
சரிங்க சரிங்க
நீங்க
நான் ரீசெண்டா இந்த படமு பாக்கல கருப்பு இருக்கு மூவி பட் பிரிண்ட் ஒழு சரியில்ல அதனால நான் பாக்கல அது வாயிசு ஒழுங்கா கேட்க மாட்டு திங் அதனால அப்படியே இருக்கு ஆ பாக்கணுன்னு சொல்லிட்டு இருக்கேன் தேயேட்டர்ல போ பாக் அத்த தியேட்டர் க்கு போ முடியல சரி இன்னோ போன்லயாவது பாக்கலாம அப்டினு சொல்லிட்டு இருக்கேன் பாக்கலாம்
புதுசுல எல்லாம் ஒரு படம் வந்துட்டா ஒடனே பாத்துருவோம் அப்புறம் ஒரு பையன் வந்து வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு ஒருக்க படம் போயிட்டுருந்தோம் இப்பல்லா சுத்தமா பட த்துக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் ஒருக்க தான் போறோம் உங்க ஊர்ல எந்த இந்த சாப்பாடு பேஃபேமஸா இருக்கும் க்குங்க
எங்க சாப்பாடு அப் ஊரு அப்டி சாப்பாடுல்லா இல்ல
ஆஹ் ஆஹ்
நீங்க சென்னைல என்ன பேஃமஸ்ன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றது சாப்பாடு எல்லாம் அப்டி அவ்வலவா இல்லையே
எல்லாமே பேஃமஸ் தான் சென்னைனாலே பேஃமஸ் தான்
மெயின் மெரினா அத சொல்லா அங்க போலாம் சும்மா போர் அடிக்கும் போது அ போ அது அப்புறம் கொஞ்ச நேர இருந்துட்டு வீட்டுக்கு வந்துர வேண்டியதுதா அது கூட அவ்வளவா போற டைப்புதா சரி நா ஹஸ்பண்டோட எல்லாம் போயி ரொம்ப நாள் ஆச்சு போணு அம்மா கூட எல்லா சேந்து தூங்குவோ கொஞ்ச நேரோ போவோ போயிட்டு பசங்களோட சேந்து அக்கா பசங்களா இருப்பாங்க எல்லாரோட சேந்து விளையாடிட்டு வீட்டுக்கு வந்திருவோ அப்டியே இவர் கூட்டு போவாரு கூட்டு போனா ஒரு கொஞ்ச நேரோ இரு பாரு அதுக்கப்புற வந்துருவாரு நீங்க எப்டி உங்க ஃபேமிலியோட போவீங்களா அம்மா வீட்டு சைட்ல போவீங்களா
அஹ் உங்களுக்கு எப்டி உங்க ஹஸ்பண்ட் கூட மட்டு போக புடிக்குமா இல்ல ஃபேமிலியா எல்லா போக புடிக்குமா
ரெண்டுமே ஹஸ்பண்ட் தனியா கூட்டு போனாலு புடிக்கு அப்புறோ ஃபேமிலியோட போனாலு ஒரு என்ஜாய்மென்ட் தான அதுக்கப்புறமா தனியா போன கொஞ்ச போர் அடிச்சிரும் ஃபேமிலியோட போலானரு நல்லா என்ஜாய் பண்ணலா அது ஃபேமிலியோட கூட போவோ சிய அப்படிதா போறது தனியா போறதுக்கு மட்டுதா மனசு வரமாட் டிங்கிது
நானே பசங்க கூட்டு போம் போது இது வேணு அது வேணு பாத் ரூம் வருது அப்படின் நச்சரிப்பாங்க செரி நம்ம தனியா போலா அப்படின் சொல்ட்டு தனியா போனோம்னா பசங்க நினைப்பாவே இருக்கு ஐயோ ஏன்ட உட்டு வந்தோ இங்க இது கேட்டா இதுவ பசங்களுக் புடிக் க்குமே அப்படின் என்னதா ஒரு மைன்டோ தெரியில
ஆமாமா அப்படிதா தோணு ஆ எனக்கிருக்கிறது ஒரு பொண்ணுதா அதனாலயே நா எங்கயுமே விட்டு போறதில்ல
ஆஹ் ஆஹ்
சரியலன் ஏமாத்திட்டு எங்கயாது வெளிய போனாலு மனசு கேட்க மாட்டிங்குது இப்போ ரீசண்டா அவளுக்கு ஃபீவர் வந் து ஒரு பர்த்டே பங்க்ஷனுக்கு கூட்டு போகாம அவாய்ட் பண்டே நாங்க மட்டு போயிட்டு வந்டோ நானு எ ஹஸ்பன்டு அதுக்கே மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கே என்ன நாங்க எங்க இருக்கோ செக் பண்றதுக்கு அவ ஆரஞ்சு வீடியோ கால் வேற போட்டு செக் பண்ணா எங்கள எங்க இருக்கீங்க அப்டின்னு அதெல்லா செக்
இப்ப இருக்குற கொழந்தைங்க ளா ரொம்ப தெளிவா இருக்காங்க
ம் ஒங்க பசங்க ஸ்கூலுக்கு போயாச்சா
ஆஹ் போயாச்சு
உம்
என்ன கால்ல சாப்பாடு செஞ்சிங்க
எ பொண்ணுக்கு அவ்ளவா நெறையா சாப்பாட்ல இன்ட்ரெஸ்ட்டு கெடையாது
ஆஹ் அதே தாங்க ஸ்நாக்ஸ்சு தா சாப்பிற்றாங்க
இன்னக்கி முட்ட சாத குடுத்து எறா ஃப்ரை பண்ணா நா எடுத்துட்டு போவேன் சொன்னாங்க செரின் சொல்ட்டு முட்டை சாத எறா ஃப்ரை பண்ணி குடுத்தா
நான்வெஜ்ஜுலா அலோவ்டா ஒங்க ஸ்கூல்ல
அவ்ங்க ஸ்கூல்ல நான்வெஜ்லா அலோவ் டுன் பிரியாணி மட்டு அவாய்ட் பண்ணிருக்காங்க அவ்ளவா குடுத்து அனுப்பாதீங்க அப்டின்னு மத்தபடி எடுத் நான்வெஜ் எ இந்த நான்வெஜ் ஆனாலு குடுக்லாம் பிரியாணி மட்டு இங்க நெறைய பசங்க எடு த்துட்டு வர மாட் டாங்க அதுக்காக கொஞ்சோ அவாய்ட் பண்ணலா அப்டின் சொல்லிருக்காங்க
ஆஹ் ஆஹ் இங்கெல்லா நான்வெஜ்ஜு முட்ட மட்டு குடுத்துடலா மத் த எதுவுமே வந் து அலோடு கெடையாது அதுலயு செல பேரண்ட்ஸ் குடுத்து விட்றாங்க தா அஹ் எல்லாம் மே எ பைய அத எடுத்துட்டு வராங்கம்மா இத எடுத்துட்டுவர சொல்றாங்க நம்ம வந்து மத்த பசங் சங்களுக்கு நம்ப பசங்களால டிஸ்டர்ப் ஆக கூடாதுல்ல பியூர் வெஜிடேரியனு இருக் காங்க எ பையங் கிளாஸ்லே வந்து பியூர் வெஜிடேரியன் இருக்காங்க அதனால நம்ப எதுக் கு அவ்ங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணனு வீட்டுக்கு வந்தா குடுத்துக்லா அப்டின் சொல்லி ட்டு எக்கு மட்டு வீக்லி
சரி சரி ஆ சரி எக்கு அந்த வாயு படி எ இங்க ஆம்லேட்
அ பாயில் பண்ணி வ அப்டியே குடுத்தாலு ஒரே மாதிரி குடுத்த ஆம்லேட் போட்டு குடுக்க மாட்டேன் மார்னிங்கே லன்ச் குடுக்குறேன்ல அதனால பாயில் பண்ணி குடுப் அப்புறோ எக்குல வந்து இது போட்டு அந்த பணியார மாதிரி ஊத்தி குடுப் போண்ல அது மாதிரி குடுப்ப மதியானோ சப்போஸ் லஞ்ச் எடுத்துட்டு போறோ அப்டீன்னா மதியானோ ஆம்லேட் போட்டு எடுத்துட்டு குடுப் ப எஃகு முதல்ல சாப் சாப்படவே மாட்டாங்க இந்த இயர்ல இருந்துதா நம் க க கம் கம்பல் பண்ணி குடுக்குற
ம் செரிங்க செரி என் பொண்ணு வந்து ஆம்லேட் மட்டும் தா இல்ல ஆனா ஆஃ பாயில் சாப்டுவாங்க அத இந்த பாயில் பண்ணி குடுத்தோங்கன்னா முட்ட கண்ணுக்கு ஏறது இந்த ஆஃப் பாயிலு ஆம்லேட் இந்த ரெண்டுதுல ஒன்னு மத்தபடி அந்த பாயில் பண்ணி அப்டியே குடுத்தா கண்ல ஏறவே ஏறாது சாப்பாட வேணான்னு சொல்ட்டு ஓடி போயிடுவாங்க
ஆமா ஏ பைய நா முட்ட வச்சிருக்கிற தட்டு அங்க இருந்தா கூட சாப்பிட மாட்டான் இப்பதா ரொம்ப ஆ சாப்பிடு ரொம்ப ஒடம்பு முடியாம ஆகுது அதனால எக்கு மட்டும் மாச்சோ குடுத்துக்குட்டு இருக் க
செரிங்க செரிங்க சாப்ட்டா நல்லதுதா
சில டைம் ஸ்கூல்ல சொல்றாங்க நீங்க ஏங்க எக்கு குடுக்குறீங்க ஆ அது வந்து வந்து அவ சாப்புட மாட்டிகிறா அப்டீன்றாங்க வீட் க்கு வந்து குடுங்கன்றாங்க நம்ம வீட்லயு எப்டி கொடுக்குறது வாரத்துக்கு ஈவினிங் ஆயிடுது அதுக்கப்புறோ அந்த பச ங்களுக்கு அது கொடுத்தா அது செரிக்குமானு தெரி
ஆமா ஆமா அது வேற கேஸ் ஐட்டம் ம மத்தபடி அது சாப்பிடலா ஒன்னு இல்ல லஞ்ச் டைம்ல குடு த்தா ஒன்னு தப்புல அவங்க அப்படி சொல்றாங்கன்னா என்னனு தெர்லயே
அது ஸ்மெல் வருது அப்டின்
ஆமா ஆமா அது சாப்பிடும் போது அந்த பசங்க கையில ஸ்மெல் ஆமா அதுக்காக சொல்றாங்க போல செரி செரி ம் எப்டி நல்லா படிப்பாங்களா உங்க பச ங்களா
ஆ படிக்கிறாங்கங்க படிப்பு நமக்கு ரெண்டாவ தா கொழந்தைங்க டிசிப் ளினா இருக்கணு அதுதா ஃபர்ஸ்ட்டு எனக்கு
ஆ ஆ செரிங்க செரிங்க
ப பச இது கொஞ்சம் பொய் சொல்லா ம அ இந்த யா பொருள் திருடிட்டு வராம அது மாதிரி இருந் தா அதுதா எனக்கு ஃபர்ஸ்ட் டு அப்புறோ தா படிப்பு உங்க பொண்ணு
என் பொண்ண வீட்ல என்னா பண்ணாலோ ஸ்கூலுக்கு போனா அப்படி டோட்டல் சேஞ்ச் சைலன்ட் டா இருப்பா யா அ யார் அடிச்சாலு திருப்பி அடிக்க மாட்டா மிஸ்கிட்ட சொல்லுன்னா மாட்டா எல்லாத்துக்கு பயம் நெறைய பசங்க ஏதாவது அதட் டி பேசினா பயம் அவளுக்கு கொஞ்சம் பயம் ச்சோ ஜா
ஆமா என் பையன் அப்படிதா இருப்பா
ஆ படிப்பு நல்லா படிப்பா ம் நல்லா படிப் பா ஃபஸ்ட் ரேங்க்தா எடுக்குறா அத்னால எனக்கு படிப்ப பத்தி ப்ரா இல்ல இந்த பயொ மட்டுந்தா அந்த பயம் போயிடுச்சுன்னா அவளுக்கு வேற எதுவுமே இல்ல நறைய பேர் சொல்வாங்க இ இந்தப்பையனுக்கு நீ பொறந்து ட்டு இப்டி பயப்படறியேமா அப்டின்ன அப்ப கேக்கு லீவ் போட்டு அப்போ நம்ம அப்பா யாருக்கு பயப்பட மாட்டாங்ளா அப்டின்னே உங்க அப்பா யாருக்கு பயப்ட மாட்டாங்கமா நீயு பயப்படாத அப்டின் சொன்னா எனக்குதா பயமா இருக்கே இப்ப அட்லீஸ்ட் மிஸ் உ அப்டின் சொன்னாங்கனா அழுதுடுறா அந்த மாரி கேரக் கொஞ்ச
ஆ அவள அது மாரி சேன்ச் பண்ணுங்க ஏனா பொண்ணா இருக்கிறதுனால இன்னு நமக் போல்டு தா தேவ படுது தைரியமா இருக்கணு அதனால நீங்க கொஞ்ச அவள மாத் த்துங்க
ஆமா ஆமா நறைய பேர் அதா சொ சொல்றாங்க அத மொதல்ல சேஞ்ச் பண்ணொ நா நா இல்லாம இருக்கவே மாட் டேடி இல்லாம பாட்டி இல்லாம யாரு என்னாலு இல்லாம இருந்துருவா நா மட்டு அவ பக்கத்லயே இருக்கணு எப்ப பாத்தாலு அம்மா அம் மா அம்மான் சொல்லி திரிஞ்சிட்டே இருப்பா அதா ஸ்கூல் போனதுக்கு அப்றொ ஒரே போர் தா இல்லாத ப்போ ஒரு மாத்ரி ஆய்க்கிது
ஐயோ இந்தக் காலத்துல நம்ப பொண்ணுங்கள தைரியமா வளக் க யாருக்கு பயப்டக் கூடாது எதா இருந்தாலு நீ அம்மாட்ட சொல்லு அப்டி ஏன்னா நீ மர சன்னா ஒனக்கு தா ஆபத் து அப்டின்றது மாதிரி நீங்க மைண்டல வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க.
ஆமா ஆமா எ எல்லா ஓப்பனா பேசுவா ஆனா இந்த பயொன்றது மட் டொ இருக்கொ எல்லாத்தையு கேப்பா சொல்லா மத்தவங்க மத்தவங்கள பாத்தா ஒரு மாதிரி பயப்புடுவா புதுசா பாக்கறங்க ஷை டைப் பு ஒரு மாதிரி பயப்புடுவா ரொம் ஏ அப்பின்னு சொல் டோனா அவ்ளோதா மழபழன்னு கண்ணுல இருந்து தண்ணியா ஊத்தோ வ
ம் ஆமா அது வீட்டுல ஒரு பொண் ஒரு புள்ள அப்டி இருந்தா அடுத்து பொறக்குற புள்ள வேற தைரியமா இருக்கு பாருங்க
ஆமா நாங்க டிசைட் பண்ட்டோ ஒன்னே போதுன் அ அதுவே அது வே அவளே வெச்சுட்டு எ வீட்டு காரர்ட்ட கேட்டா அவருக்கு ஒரு பொண்ணு தா பொண்ணு பொறன்துனால அவருக்கு ராசியா பொண்ணு மட் டுமே போது அப்டின்னு சொல்லிட்ருக்காரு
ஓகே ஓகே ஒன்னுக்கு ஒன்னு துணையா இருக்குல்ல
ஆமா அது சொன்னா கேக்க மாட்டேன்றாரு அ ஓகே சிஸ்டர் மறுபடியு நீங்க கால் பண்ணு நா எடுக்குறே
ஆஹ் மெசேஜ் பண்ணுங்க ஓகேங்க வெச்சுருவா ஆஹ்
ம் நீங்க தா கட் பண்ணு சி